தா எனக்
ஆ இப்ப ஓகேவா பார் ஆ நான் சாப்பிட்டேன் டாப் ஆ ஓகே ஓகேக்கா
என்ன பண்ணிட்டுருக்
நா சும்மாதாக்கா இருக்கே
ஓகே ஓகே நான் இப்பத்தான் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு ப்ளஸ் காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்த
ஆ ஓகே ஓகே க்கா காலேஜுன் சொன்னணுமே நாபகம் காலேஜ் டேஸ் பத்தி பேஸ் க்லாமா
அ பண் பேஸ்லாமே
ஹ சரி ஓகேக்கா சரி நீங்க ஷாட் பண்ணுங்க உங்களுக் மறக்க முடியாத நினைவுகள் மெமரீஸ் எதாச்சு இருக்குமே
ஆ அது சொன்னேன்னா கொஞ்சோ நான் படிச்சேன் சொல்ல முடியாது உம் ஆனா கொஞ்ச படிப்ஸ் தா என்னது ஹிஸ்ட்ரி ஆஃப் அது எது ஆனா நெறேய பேர் வந்து ஓட்டுவாங்க ஆ ஹிஸ் காலேஜுன் படிச்சாவே வந்து அரியர் வெக்கணும் நீயெல்லா எதுக் ர்க்கு அரியர் வச்சதுல்ல அப்படின் சொல்லுவாங்க ஆனா அது என்னமோ ம்ப நல்லாண்டுலா இல்ல என்னமோ முட்டி மோதி படிச்சு வச்சிருந்தே ஆஹ் இதுலேயே இது அப்டின்னு பார்த் தா வந்து உம் ஆஹ் இல்ல அதுலந்து ஒண்ணு கத்துக்கிட்டே நானு அது என்ன இது அப்படின்னா ஃப்ரெண்ட் ஒருத்தி பாத்த அப்டினா கொஞ்சோ வந்து நெறய பசங்க கிட்ட பேசுவாங்க காலேஜ்ல ஒவ்வொரு காலேஜ்ல வந்து பசங்க பொண்ணுங்க பேசாதீங்க ப்படி தானே சொல்லி வச்சிருப்பாங்க சோ இந்த பொண்ணு பாத்தா அப்டினா பசங்க கிட்டல்லா பேசுவான் இதுவூ நல்ல பிரச்சன போல வீட்ல பிரச்சன போல எங்கிட்டலா வந்து இது பண்ணா எல்லாரு வந்து அவகிட்ட பேசாத பேசாதன்னு சொ சொல்ட்டாங்க ஆனா என்கிட்ட மட்டு எப்பவுமே கூப்ட்டு கூப்ட்டு பேசிட்டே இருப்பா அவ பேசுறப்பெல்லா சொல்லுவா அதெல்லா சரியா போயிடு சரியா போயிடுனுதா நா சொல்லுவ ம் மோஸ்ட் நீ ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல்ஸ் சொல்ட்டே ருப்ப அதுலஸ் செரியா போய்ட்டு நீயே ஏ ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டே இருப்பே ஆஹ் கடைசியால்லா வந்து அ அவ வந்து சொல்லிட்டே இருப்பா ம் இப்ப ஒரே வீட்ல பிரச்சனையாவே போயிட்டுருக்கு எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பா இருக்குது வாழ்றதுக்குல்லா வெறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டே ருப்பா எனக்கு அது வந்து தாட்டே வந்து அ என்னடா இப்டி சொல்றா அம் இ இது பண்ணாதன்னு சொல்லிட்டு நா கடைசிலல நா பேசவே இல்ல அவ பேசலாம் லோ கொஞ்சோ பேசணு அப்படின்னு சொல்ல ஆ அப்படிங்கிறப்பல்லா வந்து ஹ நா அவள என்ன சொல்ற டிஸ்டன்ஸ் மெயின்டெின் பண்ணிட்டே இருந்தீங்ளா எப்ப பாத்தாலு இப்படியேதா சொல்றா அவ சொல்றத நா சீரியஸாவே எடுத்துக்கல இதே மாரிதான் ஒரு ரெண்டு மூணு பொண்ணு கிட்ட அப்ப வந்து கொஞ்சோ வந்து என்ன சொல்றது நறைய பேருக்கு பேச மாட்டான் சோ அப்படி நானும் கொஞ்சோ அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டேன் பண்ட்டே இருந்த அப்புறம் ஒரு ஏஜில பாத்த அப்படின்னா ப்ராஜெக்ட் க்காக வந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணியிருந்தா அவன் வந்து சரி நார்மலா தா பண்ணுவா எப்பவுமே பண்ணுவா அம்மாவு அப்பாவு எடுத்தாங்க இது பண்ணிருந்தாங்கன்னா வந்து சரி பேசிட்டு குடுப்பாங்க எல்லாருமே வந்து பேசுவாங்க அம்மா அப்பா நா வந்து எல்லாருமே வந்து அவங்கிட் பேசுவோ வாங்க பேசிட்டு குடு ட்ங்க சரின்ட்டு உன்ட்தா பேசணுனு சொல்றா எப்பவுமே நா பேசுறேங்கன்னா அவங்க இரண்டு அம்மாவோ அப்பாவோ பேசிட்டு குடுப்பாங்கன்னட்டு இருந்த என்னட்ட த பேசுறன்னு சொன்னா என் ட்ட அது ஆச்சரியமா இருக்கு அவங்க பேசாம என்ட்ட குடுக்குற சொல்ராங்க அப்படி இறந்துட்டா சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாங்க அ எனக்கு அப்பதா வந்து தோணுச்சு என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து பேசுறேன்ட்டு வந் ந்தாங்க அப்படின்னா ஏனா இன்னைக்கு நா இருக்கு எ நாளைக்கு நா இருப்பன தெரல சோ ஒருத்தர் பேச வரறாங்க அப் அப்டின்னா அவங்களுக்கு மதிப்பு குடுத்து பேசிருக்கணு அவ மனசு விட்டு பேச வந்ததுக் கூட நம்மளால பேச முட்ல சோ யாரையுமே வந்து கடைசில வந்து ஹர்ட் பண்ணிட்டு வந்து நா பேச மாட்ட நா அவங்க கூட பேசவே மாட்ட‌ இல்ல வந்து அப்டியே டிஸ்டன்ஸ் மெயின்டென் பண்ணக்கூடாது ஆமா சந்திகீ தானோ நாம வந்து ஒரு வார்த்த ஒரு ரெண்டு வார்த்தையாவது பேசிர்ணோ அவங்க ம் எப் இப்டி என்னன்னு தெரியாது நம்ம வந்து ஒரு ரெண்டு வார்த்தையாவது வந்து நம்ம பேசிட்ணு கடசிக்கு நம்ம ஒரு ஆறுதலுக்காவுது இருந்திருக்ணு அப்டின்னு அதுல் யு யார் எங் எவ் எ வீட்லயோ இல்ல அத்த மாமா அவங்க வீட்லயோ வந்து எ சண்ட போட்டிருந்தாலு நா அவங்கிட்ட பேசிருப்பே எங்க பக்கத்து வீட்டுக்காணரு எத்து வீட்டுக்கார்லா வந்து ஆனை அம்மா அப்பா சித்தப்பா சித்தி யாரு பேசமாட்டாங்க ஆனா நாப் பேசுவ அதே மாரிதா அத்த வீட்லயு அப்டித்தா பக்கத்து காட்டுக்காறுக்கிட்டேலா பேச மாட்டாங்க ஆனா நா பேசுவ ஏன்னா அப்டின்னா வந்து இவங்க இவங்களா சண்ட போட்டுக்கிட்டாங்க இவங்க பேச மாட்டாங்க நா அவங்க கூட சண்ட கெடையாது அப்ப நா பேசலால்ல அது மட்டுந் தா அப் அப்பாவு அதேதா சொல்லுவாங்க சோ எங்க கூட தான சண்ட உங்கூட சண்ட இல்லல அப்ப பேசலால்ல அதுல என்னருக்கு அதெல்லா ஒண்ணுருக் பண்ணிக்க மாட்டாங்க அப்டிம்பாங்க நாந்த அத அந்த வார்த்த மட்டு நா எப்பவுமே மெயின்டென் பண்ணிக்குவ சோ யாரையு நம்ம வந் இதுக் கூடாது என்ன ஒரு ரீசனுக்காக அப்டிங்கறது மட்டு அது கொஞ்சோ ஒரு ஆழமா பதிஞ்சிருச்சு அவ்ளோதா
ஓகே ஓகேக்கா
ம் உனக்கு ஏதாவது ஒரு நினைவுகள் இருக்கா
எனக்கு வந்துட்டு எங்க அப்பா ஒருத்தர் இருக்கும் போது அந்த இது தெரியல இல்லாதப் ப்பதா அதோட வேல்யூ என்னங்கிறதுப் புரியிது எனக்கு இப்போதா புரியிது அவர் இருக்கறப்ப நா எதுவுமே அவுர் வ்ர மதிக்கல அவர் கேக்குற எதுவுமே செய்ல என்ன சொல்றது எனக் க்காகவே எல்லா அலைஞ்சாரு ஏங் கூடவே இருந்தாரு எல்லாமே பண்ணாரு ஆனா கடசீல அவரு இல்லைங்கற அப்பதா அந்த ஒரு என்ன சொல்றது அது ஒரு அது ஒரு ஒரு ஃபீல் கஷ்டோ அது ஒரு வெளியேக்கிறவைங்க எப்டி பேசுவாங்க அப்டிங்குற ஒரு தாட்டு அதுக்கப்புறோ ஒரு நல்லது கெட்டதுன்னா வீட்டுக்கு வந்து நிக்கிறது அதெல்லா வந்துட்டு ரொம்ப கஷ்டோ அதெல்லா இல்லாதப்பதா அந்த வலி என்னங்குறது அது எனக்கு புரியிது எல்லாரு கொஞ்சோ நாள்ள சரியாப் போயிருன்னு சொன்னாங்க பட் இருந்தாலு அந்த ஏக்கோ இருக்கு எனகுல அன அத எப்பையுமே வெலி காமிச் இருக்கறதில்ல நம்ளோட கஷ்டத்த மத்தவங்கி டெயா சொல்லி அவங்களே ஃபீல் பண்ண வைகணு அவங்களாவது ஜாலியா இருப்பாங்க அவங்களோட சேந்து நம்ளு ஜாலியா இருகலா அப்படிங்க மாதிரி ஒரு எண்ண வந்துருச்சி வச்சுக்கங்களே
உஹம் ஒகே இப்ப புரிது
அதனாலயா எதுமே நா அவ்ளோக்கு அதிகமா சொல்ல மாட்ட மனசிலே வெச்சிப்ப மேக்ஸ் இவ வந்துட்டு
ஓகே ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கணு நெறையா தெரிஞ்சிகணு யாரா இருந்தாலு போல்டா பேசு தனக் குழிஞ்சு பேசக் கூடாது
உம்
உம் கண்டிப்பா கண்ணப் பாத்து பேசுணு அவங்க ய உனக்கு ஒருத்தர் புடிக்கலா அப்டின்னா அத அப்டியே இது இதா சொல்லிரு உனய கஷ்டப்படுத்துற மாரி பேசுறாங்கனாலு மூஞ்சுக்கு நேர பேசுறதுல தப்பு கிடையாது நம்மளுக்கு புடிக்கல அப்டிங்கிறப்ப நாம
போ மாட்ட எனக்கு புடிக்கிலின்னா நா வந்துட்டு து சைலன்டா எதுவுமே பேசாம சைலண்டா விலகிருவே டீசென்டா விளகிருவ யேன் அவங்ளுக் போட்டு வார்த்தையால கஷ்டப்படுத்தி இத பண்றத விட நம்ம சைலண்டா வெலகி பேசாம போயிட்டோம்னா அது நல்லதுதான பிரச்சனையே வராதுல்ல அந்த எடத்துல
ப்ரச்சின வராதுங்கறது ஒண்ணு ஆனா உன்ன நீ அத ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுங்கருதுன்னு ஒண்ணு அவங்க வந்து அவங்க அதாவது ஆ அந்த ஸ்சுச்சுவேஷன ஹண்டில் பண்றவைங்கே நெறைய பேரு எப்டி தெரியுமா நெனைப்பாங்க ஒண்ணு இவ என்ன சொ து சொன்னாலு ஏத்துக்கிட்டு போயிடுவா அப்டிங்கிறது ஒன்னு இன்னொன்னு என்ன அப்டி தெரியுமா உம் ஆஹ் இன்னொன்னு அவங்க எந்த மா தின வந்து அ அவங்க வந்து எப்டி இருந்தாலு வந்து ஒத்துகுவா நம்ம என்ன சொன்னாலு ஒத்துகுவா எது பேச மாட்ட அப்டிங்கறது ஆனா நம்பள பொறுத்த வரைக்கு நாம நம்ளேயே ஸ்டரஸ் பண்ணிக்கிரமோ நாம அந்த அ ஏதாவது அவங்க பண்றத நம்ளுக்கு புடிக்கலங்கற பட்சத்துல நாம இ இத வந்து நம்ம அவிங்கிட்ட ஃபஸ்டே சொல்லியிருந்திருக்கலாமோ அப்டினு தோணு அது நெறைய சுச்சுவேஷன்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உன் பியூச்சர் எல்லா அது வந்து உனக்கு தோணு பைய நாம அவங்க வந்து அவங்க சொல்லும் போதே நாம வந்து அவங்க மின்னாடி சொல்லியிருந்தோ அப்டின்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு பிரச்சன வந்திருக்காது
நா வந்து உம் சொல்லுங்க சொல்லுங்க நா வந்துட்டு என்ன நினைப்பேன்னா நெறைய பேர் சொல்லிருகாங்க ஏழு கழுத வயசகுது இன்னு வேலைக்கு போகல என்ன பண்டுருக்குன்னு சொல்லி தெரியல எத எதையோ பண்ற ஆனா ஒன்னுமே க்ளிக் ஆக மாட்டிங்குது அப்டி இப்டி னு என்னன்னுமோ பேசிக்ராங்க தந்தட்டீன்லா பேசிருக்காங்க நா எதுவுமே பெருசா ஒண்ணு எடுத்துக்க மாட்டே சிரிச்ட்டே வந்துட்டு அப்டியே விட்டு அவங்கள போய் கேட்டு என்ன ஆ போகுது அப்படிங்கிற மாரி வட்டுறவேு வச்சுக்கங்களா சரி அப்படிங்கிற மாரி விற்றுவேன் டேக் இட் ஈசி அப்படிங்கிற மாதிரி போயிருவேன்
புரியது புரியது ஆ ஆ பட் இருந்தாலும் அந்த கஷ்டமா இருக்கு நீ இன்னும் ஒரு பத்து வருஷம் கழச்சுன்னால அது கஷ்டமா தானே இருக்கும்
ஆமா அதுக்குன்னா அவங்கள பேசி மட்டும் என்னக்கா ஆவ
ஆ பேசிணு ஒன்ன போறதுக்கு கிடையாது அது அப்படி பேசக்கூடாது அப்படிங்கறத நம்ம நாசக்கா சொல்லலால அது ஏன் அப்படி சொல்றீங்க நீ சொல்
என் ஃப்ரெண்டு வந்துட்டு சிரிச்சுட்டுே கேட்டுருடி அப்படின்னு சொன்னா
ம் அவ்வளவுதான் கேட்கல
சிரிச்சுக்கிடே ஏன் என்ன மாரி சொல்ுறீங்க அப்படின்னு சிரிச்சிட்டே கலா அவ பெச தெவிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஆனா நான் தான் இருந்துட்டு வோண்டி விட்டு திருடிெல்லாம் வேணாம் இதுக்கு இரு அப்படின்ட்டு
நான் இப்படித்தான் இருந்தேன் எப்ப இருந்தாலும் ஸ்கூல் படிக்க வரைக்கும் இருந்தேன் காலேஜ்ல போய் கொஞ்சம் முச்சராச்சு வேலைக்கு போயனதுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து நெறைய நான் பர்சனலா டெவலப் பண்ணிக்கிட்டேன் இப்படி பேச கூடாது நம்ம பேசுற பக்கம் பேசிடணும் உண்மையாலுமே அது அது பதி ங்கறத தவிர்த்து நம்ம செல்ப் ரெஸ்பெக்ட் நம்ம வந்து எந்த இதுலயும் வந்து ஆ இது பண்ண கூடாதுன்னு வச்சுக்கலோம் இது நீ யாருக்க இப்ப நீ சொன்னல்ல இப்ப நீ சொல்றல்ல இப்படி என்ன இது பண்றாங்க தினை அப்
ஆமாமா அயூ ஆமாக்கா
ம் ம் உன்னோட செல் செல்ப் உன்னுடைய செல்ப் ரெஸ்பெக்ட் நீ அவங்களுக்காக நீ அவங்களுக்காக குடுத்துருக்க அங்க நீ நீயா இல்ல
அது வேணா உண்மதா நா நானாவே இல்லை எனக்கு புடிச்சது எதுவுமே பண்ண முடியல அதுவேதா உண்ம
ஹ அப்படிங்கறப்ப நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம குடுக்கணும்ன்ற அவசிய இல்லல்ல நாம அப்படி நீ பண்ண பேசினாதா இன்னொரு நாள் அவங்களுக்கு இளக்காரமா போகாது அவங்க வந்து உன்னைய அப்படி சொல்ல மாட்டாங்க பேசிற பக்க நா பேஸ் லாம் பேசுற பக்க நம்ம கண்டிப்பா பேசணு அது இந்த காலத்துலலா பேசுற டைமில நம்ம பேசணு நம்மளுக்கு பிடிக்கலங்கிறப்ப பேசணு நீ ஒன்று யோசிச்சு பாரு நீ எந்த குடும்பமாக இருக்கட்டு இல்ல யாராக இருக்கட்டு அவங்க அவங்க அவங்களுக்கு அவங்க செல்ஃபிஷாக தா இருப்பாங்க அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஷெல்ஃபீஸா தா இருப்பாங்க
ஆஹ் எங்கூட புடிச்ச ஜூனியர் பொண்ணு கூட அப்டிதா சொல்லிச்சு உங்களுக்காக நீங்க தான்கா பேசணு வேற யாரு வரமாட்டாங்க க்கா அப்டின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு அப்டிதா சொல்லிச்சு
அது உண்மதா உண்மையாலுமே நீ நல்லா இ யாரா இருக்கட்டொ நீ வந்து ஆ இதா இருந்தாலு நம்ளுக்கு நாம தா நின்னீட் பேசணொ சோ தைரியம யா தைரியமா எதா இருந்தாலு தைரியமா பண்ணு புரிதா பயப்படவெல்லா கூடவே பய ப்படவே கூடாது
ம் இடிச்சு நொறுக்குன்னுங்குறீங்க.
ஆ
ஹ ஆ ஓகேக்கா செரி பாக்கலாங்கா
செரிடா பாய் பாய்